ஓ
வணக்கம் சகோ வணக்கம்
எப்டி இருக்கீங்க சகோ
நல்லா இருக்கே சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ சிறப்பா இருக்க சகோ நன்றி சகோ வீட்ல அப்புறோ எல்லா நல்லா இருக்காங்களா குடும்ப உறுப்பினர்கள்
எல்லா நல்லா இருக்காங்க சகோ எல்லாரு அனைவரும் நலம் உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ இங்க சிறப்பா இருக்காங்க சகோ நன்றி சகோ அலுவலக பணி எல்லா எப்டி சிறப்பா போயிட்டு இருக்குங்களா
ம் சிறப்பா இருக்கு சகோ உங்களுக்கு
ஆ நமக்கு வந்து அலுவலக பணி எல்லா ரொம்ப சிறப்பாவே போய்ட்டு இருக்கு சகோ
என்ன
உங்ககிட்ட என்ன உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள்லா என்ன சகோ எதாட்டு ஆ பகிர்ந்துக்க முடியுமா என்ன என்ன புடி கு இப்ப உணவு எல்லா உணவு எடுத்த வரைக்கு ஆ சைவம் புடிக்குங்களா அசைவம் புடிக்குங்களா
உணவ எடுத்த வர அசைவத்தா சகோ
அசைவந்தா அதிகமா புடிக்கு
ஆமா ஆமா சகோ
செரிங்க செரிங்க சகோ
ஏன்னா அங்க நம்ம ஊர பொறுத்த வரைக்கு எல்லாமே நாக்டிவ் தா கெடைக்கு நாட்டுக்கோழி ஆடு எல்லாமே ஆமா ஆமா ஆட்டு கோழி எல்லா நாமளே வளத்துறோ
சேரிங்க சேரிங்க சகோ
நாமளே வளத்துற ஒரு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நாட்டு கோழி பக்கோ நம்மகிட்டே இருக்கு
செரிங்க செரிங்க சகோ
அது எல்லாமே நம்மளே எல்லா அக்கம் பக்கத்துல கேட்டா விற்பன பண்றது இல்லன்னா நம்மளே சாப்பட்ற தா
ஓ விற்பனை விற்பனையாவு பண்ணுறீங்க நம்ம சொந்த பயன்பாட்டுக்கு இவ பயன்படுத்திக்கிறீங்க
கேட்டாதா விருப்பனே யார பக்கத்துல கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒண்ணு ரெண்டு
சேரிங்க சேரிங்க சேர் சேரிங்க சகோ மத்தபடி இந்த இந்த கால இத பறவைகளா வளர்க்கதுனால அந்த எச்சத்தோட வாச னையால பாம்புகள்லா வருன் சொல்லி கேள்விபட்டுருக்கோ அந்த மாரி எதாவது அனுபவனா இருக்குங்களா உங்குளுக்கு
ஒரு மாசமா பாம்பு அதிகமா இருக்குதா அதிகமா வந்துட்டேதா இருக்கு அப்ப நம்ப தொந்தரவு செய்யாத வரைக்கு நமக்கு எது இல்ல
செரிங்க சகோதரியின் சகோ அத தடுக்கறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் எதாவது செஞ்சிருக்கீங்களா
இல்ல சகோ பாம்பு வந்தா அத அரிக்கு வெரட்டி மட்டுமான்ட்ருக்கோ அப்புற மத்தபடி ஏதோ வீட்ல இருந்து கொஞ்ச ஊர் தள்ளிதா இருக்கு போய் இது கோழில்லா அதனால ஆ கோழிக்கு எது ஆகாம இருந்தா போது அப்டின் நெனைச்ச போது வேற எதுவு இல்ல
சேரிங்க சகோ ஏதாவது த தீண்டி ஏதாவது அனுபவ இருக்குதுங்களா நம்ம கோழிகள கோழிகுஞ்சிகள இல்ல கோழி முட்டைகள
கோழி குஞ்சுகலெல்லா இது பெருக்கான்னு சொல்லுவாங் தெரியுங்க சொ பெருக்கா அது அது வந்து புடிச்ட்டு போயிறு
என்ன சகோ
கோழி குஞ்சுகள்லா வந்து அந்த கழுகு
அந்த பருந்து கழுகு மாரி சொல்றீங்க
ஆமா ஆமா கழுகு அதெல்லா புடிச்ட்டு போவாங்க
சேரிங்க சகோ
கழுப்ப இல்லைனா பெருக்கா பெருக்கான்னு ஒன்றுச்சு
அதுவு பறவை அதுல ஒண்ணா
அது இது அது கீறி மாரி
ஓ கீரி பிள்ளை சேரி சேரிங்க சகோ ஏன்னா பாம்பு நெறைய இருக்கற எடத்துல கீரியு இருக்குல்லியா
அதுவு கோழிக்குஞ்சு இல்ல ச்சிடு வாங்க மத்தபடி பெரிய கோழிகலெல்லா பிடிக்க முடியாது அது தப்பிச்சுரு
செரி செரிங் சகோ
சிறு சிறு கோழி குஞ்சுகலெல்லா பிடிச்சிரு ஒன்னு ரெண்டு
கோழி குஞ்ச பிடிக்க வரும்போது அந்த தாய்கோழி அதுங்க கிட்ட சண்ட போ சண்ட போட்டது உண்டு இல்லையா
ஆமா ஆமா சகோ விரட்டி விட பாக்கு கீரிங்கல்லா விட்ரு மத்த படி கழுகுகல்லா தூக்கிட்டு போயிரு
அ அதனால அந்த அளவுக்கு பலோ இருக்காது நம்ம கோழிகளுக்கு அதுவே எது எதிர்த்து போராட்ற அளவுக்கு
ஆமா சகோ
செரிங்க சகோ அதுதா அந்த கோழி பண்ணைகள பெரும்பான்ம பெரும்பான்மையா பாத்திங்கனா இந்த கினிக்கோழி வான்கோழி
இதெல்லா வந்து வளப்பாங்க ஆமா அத நீங்களு பாத்துருப்பீங்க அதுதா அதற்கு காரணோ வந்து முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்புகள்
ஆமா ஆமா இருந்து பாம்பல்லா வெரட்டி விடுறோ பாம்புகள் அப்றோ கோழி சண்ட போட்டாலு அதிக வெ
ஓ கோழிகள்ள சண்ட போட்டிருந்தாலு அதுங்கக்குள்ளேயு போய் சமரசம் பண்ணுங்கள
ஆமா சகோ ரெண்டு கோழிக்கு எடைல சண்ட வந்தா அத பிரிச்சு விடுவோ
பரவால்ல பரவால்ல நல்ல ப பண்புகள் இருக்கு இத வந்து கத்துக்கணு நம்ம மனிதர்களு என்ன சொல்ல வாரீங்க
ஆமா சகோ இப்ப நம்ம நம்ம வெச்சிருக்கோ இப்ப ரெண்டு கிளிக்கோழி வெச்சிருக்கோ இங்க முப்பது கோழிகளையு பாக்கிறதுக்கு ரெண்டு கினிகோழி கோழி வெச்சிருக்கோ சண்ட போட்டா அத பிரிச்சி விடு
சேரிங்க சகோ
அப்றோ ரெண்டு வான்கோழி வெச்சிருந்தோ அத வித்தாச்சு
சேரிங்க சகோ
ம் என்ன சொல்ல இப்ப கினிகோ ம்
இப்போ வான்கோழினா ஜோடிய வெச்சுட்டுருந்து வெச்சுருந்தீங்களா ஆண், பெண் அந்த மாதிரியா
ம் ஆமா சகோ ஆண், பெண் ரெண்டு வெச்சிருந்தோ
சேரிங்க சகோ இப்போ வந்து இரண்டு ஆண் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள சண்ட வறதுக்கு சாத்திய இருக்குங்களா
ஆமா சகோ இருக்கு அது எதுவு பண்ணாது அது சண்ட போட்டு அது திரும்ப சமாதானம் ஆயிரு ஆனா அது ரெண்டுமே ஒன்னாதா இருக்கு எப்பயுமே தனித்தனியால்லா போகாது ரெண்டு ஒண்ணு ஒண்ணு கூடியேதா இரு
சேரி சேரி அதா பாம் வீட்டுக்கு நமக்கு பழக்கம் இல்லாத வேற நபர்கள் வந்தாலு அதெல்லா வந்து எச்சரிக்க ஒலிய குடுக்குனு நம்ம கேட்டதுண்டு
ஆமா சகோ இது வான்கோழி வந்து அது சும்மா இப்ப துரத்து முடிஞ்சி அது எதுவு பண்ணாது சகோ கொத்தவல்லா செய்யாது
ஆ நம்ப நண்பர்கள் அன்பர்கள் வந்தாலு நல்ல அதுங்க ஒலி எழுப்பி நமக்கு ஒரு உஷார் நிலைய ஏற்படுத்து வான்கோழி, கினிக்கோழி எல்லா
ஆமா ஆமா
ஆமா மனிதர்களையு தொரத்தி விடு அது
ஆமாங்
இத தவிர சகோ வேற என்ன விளையாட்டு உங்களுக்கு எது புடிக்கு
விளையாட்டு நமக்கு வந்து இதுதா கைபந்து தா சகோ
கைபந்து கை பந்துனா இந்த கூடைபந்தா இல்ல இத வாலிபால் சொல்லுவாங்களா அதுவா
வாலிபால் வாலிபால்
வாலிபால் நல்லா வெளாடுவீங்க
ம் ஆமா சகோ
ம் ஊர்ல விளாடுறதுதா இல்ல கல்லூரி படிக்கும்போது பகிலும் போது விளாடி பழக்க உண்டா
ப்ரோ கல்லூரியில விளாண்ட்ருக்கங்க நம்ப
செரி
ஸ்டேட் வர போயிருக்கே வாலிபால்ல
ம் பரவாயில்லயே சிறப்பான விஷயோ
ஆமா
அல்லா உயர உடற் தகுதியா இருப்பீங்க அப்ப இந்த மாரி விளையாட்டுலா விளையாட் டதுனால
ஆமா ஆமா ஆ சேரி
கண்டிப்பா கண்டிப்பா அத தவிர மத்தபடி வெகு தூர பயண செய்யலா பிடிக்குங்களா உங்களுக்கு நண்பர்களோட இல்ல குடும்பத்தார்கள் மூல ஆ விடா இல்ல தனியா போகறது புடிக்குமா எந்த மாரி உங்களுக்கு புடிச்ச விஷயோ
பயண செய்யறக்கு பிடிக்கு சகோ அது நம்ம தனியா அதிகமாக நம்ம தனியா பயண செஞ்சுருக்கோ அது இல்லா குடும்பத்தோடயு போயிருக்கோ அதிகமா கோயில் கோயில் பயணோ
செரிங்க சகோ உங்களுக்கு எது பிடிச்சமானது தனியா போகிறதா இல்ல எல்லாரோட சேந்து போகறதா
குடும்பத்தோட போறது தா பிடிக்கு அது எல்லா சேர்ந்து போவோ
அதுதா போகு உங்களுக்கு அ தூர பயணோ
ஆமா சகோ அதிகமா எல்லா கோயிலுக்கு போயிட்டு வருவோ கார்லே எல்லா போயிட்
செரிங்க சகோ எங்க காசிங்களா
ம் ம் இல்ல சகோ இங்க இங்க திருச்செந்தூரு ஆறுபடை கோயில் அதுமாரி
ஆறுபடை வீடுகள்லா கோயில்லா போயிருக்கீங்க
ம் ஆமா சகோ
மத்தபடி அந்த பக்கோ காசி ராமேஸ்வரம் இந்த மாரி தூர ஆலயங்களுக்கெல்லா சென்றது உண்டா
ஆமா ராமேஸ்வரம் போயிருக்கே சகோ காசி போனதில்ல ஆ ராமேஸ்வரம் போயிருக்கோ
செரிங்க சகோ இந்த மனசோட ஆயிள் காலத்தில ஒரு முறையாவது காசிக்கு போகணு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க
ஆமா ஆமா
ஆமா ரொம்ப புண்ணிய கெடைக்கு அது அந்த கடல்ல குளிக்கணு
ஆமா சகோ
தவிர கிணறுகலு நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க
ம் இது ராமேஸ்வரத்துலதா கிணறுகள் அதிகோ இருக்கு
ஆமா கிணத் தண்ணியிலெல்லா ஆ நம்மவ நீராடறது ரொம்ப நல்லது இந்த தெய்வ சொல்லுங்க சாரகோ
இது ராமேஸ்வரத்ல இருவத் ரெண்டு கெணறிருக்கு
ஆமா ஆமா கேள்விப்பட்டதுண்டு சகோ
கோவிலுக்குள்ளயே அது எல்லாத்தலையு தீர்த்தம் போடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆ அதெல்லா சென்று வரது கொஞ்சோ நல்ல ஒரு மன நிறைவு குடுக்கும்
செ கண்டிப்பா
அம்மா மன நிறைவுருக்கு கொஞ்சோ மன அமைதி கெடைக்கு கோயில்னாலே மன அமைதி கெடைக்கு நமக்கு அலயல் செயலுறது ரொம்ப நல்ல விஷயோ
ஆமா சகோ
சேரிங்க சகோ நெறையா செய்திகள பகுந்துக்கிட்டோ மிக்க மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல வேறொரு சந்தர்ப்பத்ல கண்டிப்பா உரையாடலா நன்றி சகோ நன்றி நன்றி சகோ